அ ப்ரோ எப்டி இருக்கீங்க அருமையாருக்கே எப்டி போயிட்டுருக்கு
நன்றாக போயிட்ருக்கு அ சாப்ட்டாச்சு
சூப்பர் சூப்பர் என்ன பண்றீங்க
நம்ம நா பிசினஸ் பண்ணிட்டுருக்கே
சூப்பர் சூப்பர்
ஆமா நீங்க சாப்ட்டீங்களா
அ சாப்டேன் ப்ரோ நைட்டு என்ன ஸ்பெஷலு
நைட்டு இன்னக்கு ஸ்பெஷல் என்ன தோச சாம்பாரு
ஓகே ஓ ஓகே ஓ
நீங்க என்ன சாப்ட்டீங்க ஓகே சூப்பரு ம்
இல்ல மத்தியானம் எப்பயு சாப்டுவோ நான்வெஜ் சாப்டுவோ இன்னைக்கு சேரி கொஞ்சோ வெளியே அவுட்ல போயிட்டு வந்தோ அதால சரி நைட்டு கொஞ்சோ லைட்டா சாப்டுலா அப்டின்ட்டு
ஒனக்கு நல்லதுதா நைட்டு லைட்டா சாப்பற நல்லதா எவ்ளோ லேட்டா சாப் அப்பறமா நல்லது அதுவு எவ்ளோ சீக்கிரோ சாப்டுறோ நல்லது
ஆமா ஆமா எனக்கு ரெண்டு நாளாச்சு கொஞ்சோ பிரியாணிய சாப்ட்ன் நேத்தா சிக்கன் பிரியாணி தா முந்தாநேத்தும் சாப்ட்டோ அதனால சரி இன்னைக்கு லைட்டா சாப்டுவோமே அப்டின்ட்டு ஆமா ஏறிட்டேன் நானு ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க ரெண்டு கொழந்தை ரெண்டு அம்மா ரெண்டு பொண்ணு ஒரு பொண் ணு செவன்த்து படிக்குது ஒரு பொண்ணு மூணு மூணு வயசு ஆகுது
சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க சூப்பர்
ஆமா நீங்க என்ன பண்றீங்க
நான் ஐடில ஒர்க் பண்றே
ஓ சூப்பர் நல்லது
பசங்க ரெண்டு பசங்க
ஓ சந்தோஷம்
ஒருத்தன் தேர்டு படிக்கிறா இன்னொருத்தே ஃபஸ்ட்டு படிக்கிறா
ஓகே ஓகே
பசங்க இருக்கற வரையு டைம் பாஸ்ஸு அவங்கள பாத்தாலே நேரம் போறது தெரியாது அப்டியே ஓடும்
ஆமா கண்டிப்பா அது ரெண்டாவது பொண்ணல்லா வந்து விடவே விடாது வெளிய எங்க போனாலுமே நானு வரே நானு வரே பைக்ல அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துலருந்தே ஆரம்பிச்சாச்சு அது ரொம்ப அது எங்க போனாலு கேக்கு வெளியூர் போனாலுமே எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்டீன் தா கேக்கு
இந்த பசங்க சில டைம் சண்ட பிடி சின்ன பசங்க இப்ப தம்பி பசங்களு இருக்காங்க மூணு பேரு இந்த அஞ்சு பேர் சேந்தாங்கன்னா ஒரே ஃப்ளோர்ல பக்கத்து பக்கத்து போஷன் தா பயங்கர சேட்ட பண்ணுவாய்ங்க ஆனா பயங்கர சேட் டையா இருக்கு நம்ம ரொம்ப பாத்தா பிஸியா இருக்கு ஃபிரீயா இல்லாத மாரி ஃபீல் ஆவு எப்போவாச்சு கொண்டு ஆ எங்க சித்தி இருப்பாங்க வீட்ல விட்டுட்டு
ஆ
திடீர்னு ஒரு நாள் தங்கிட்டு வரேன்னாங்க தங்குனாலே இப்ப நம்மளு ஒய்ஃபு அப்டி படுத்தாலே வெறுமையா இருக்க மாருக்கு பயங்கரமா போர் அடிக்கு அங்க இ ஒன்னும் பண்ண வுடும் ஒரு மாரி ஒரு மாரி இருக்கு தனியா இருக்குற மாரி ஃபீலு ஆ பசங்க இருக்குற வரைக்கு தா அது வீடு
ஆமா வந்து என்னதா சேட்ட பண்ணாலு அவுங்க வந்து அது இல்லன்னா அது என்னமோ ஓ
வெ வெறி வெறிச்சோடி போயிரு பசங்கல்லனா வெறிச்சோடி போயிரு அவுங்க சேட் டசனால இருக்க முடியுது அது இப்ப இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துருப் நீங்க இல்ல கேள்விப்பட்ருப்பீங்க முக்காவாசி பாத்தீங்கன்னா இப்போ அம்மா அப்பா அறுவத்தஞ்சு எழுவது இந்த எழுவது எழுவத்தஞ்சு அந்த வயசுல்லுவங்கலா பாத்தீங்கன்னா நெறையா பசங்க ரெண்டு பார் புள்ளைங்க இருந்தாலு சரி மூனு புள்ளைங்க இருந்தாலு சரி ஒரு சில பேர் கல்யாணம் பண்ட்டு பாதி போயிர்றாங்க சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு கூட இருக்க மாட்டாங்க பிரச்சன வருது சண்ட வரு தனித்தனியா தான இருக்குறாய்ங்க தொண்ணூத்தஞ்சு சதவீத மேல அப்டிதா இருக்குறாங்க மெய்னா வந்து மாமியா ரு மருமகளு ஒத்துப்போவாது கிச்சன் சண்டதா மொதல்ல ஆரம்பிக்கு அதான மெய்ன் அவுங்க வர சண்ட வரக்கூடிய ஏரியா யா இப்போ வந் து அவுங்க வந்து ஒரு தனிமையா இருப்பாங்களேனு அந்த மாரில்லா யோசிச்சிருக்க ஏ ஃபிரெண்டுலா கூட நல்ல பையன்தா இருந்தாலு அவ அப்ராட்ல இருக்கா அவ அண்ண வேற எடத்துல எங்கியோ கொஞ்ச தள்ளி இருக்காங்க ரொம்ப தூரம் அவுங்க அம்மா அப்பா தனியா தா இருக்குறாங்க
ஆ
ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளா தனியா தா இருக்காங்க எப்பவாச்சு வந்து பாப்பாங்க இது மாரி நெறைய குடும்பங்கள் இப்டித்தா இருக்கு
கண்டிப்பா
அதாச்சு அறுவது அறவத்தஞ்சுன்னு ஃபீல் வருது நம்மோ ஒரு நாள் நெனப்புல இருக்கப் போது அந்த இது இப்போ தோணுது என்னடா இப்பவே தனிமையா இருக்குற மாரி இருக்குதேன்னு கொடுமங்க தனிமையா இருக்குன்றது பெரிய கொடும அது நம்ம வந்து நெனைக்கலா நம்ம ஃப்ரீடமா வரோன் சொல்லிட்டு ஆனா அந்த நெலமைக்கு நம்ம வரம் போதா நம்ம அத பத்தி ஃபீல் பண்ண முடியு
இல்ல கண்டிப்பா அத வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு நம்ம எந்தளவுக்கு நம்மள பாக்குறோமோ அந்த மாரிதா நம்மளையு நம்ம புள்ளைங்க பாப்பாங்க இப்ப நம்மளுக்கு உதாரண நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க அத பாத்துருக்கும் போது அவுங்கள பாத்து நம்ம பாப்போ நம்மள பாத்து நம்ம பிள்ளைங்க பாப்பாங்க அப்டின்னு சொல்லி அவரு சொன்னாரு அது ரொம்ப கரெக்டான விஷய ஏன்னா அவுங்க நம்மளுக்காக தியாகம் பண்ணி எவ்ளோ விஷயம் பண்ணிருக்காங்க ஏன்னா கொழந்த பொறந்ததுல இருந்து அப்புற படிப்பு எங்க ஸ்கூல்ல சேக்கணு எந்த காலேஜ் சேக்கணு எங்க வேலைக்கு சேக்கணு கல்யாணம் பொண்ணு பாக்கணு அத பாத் த்து எல்லா செட் பண்ணி அப்புற கொழந்த பொறந்தா அதையு தூக்கி நடந்து ஆஸ்பத்திரிக் அலையிறாங்க அனா நம்ம வந்து அது கொஞ்ச வேல வரும்போது நம்ம டென்ஷன் ஆகறோ நம்
டென்ஷன் நம்மளே வார்த்த உட்டர்றோ வார்த்த சில டைம் உட்றோ நம்ம அறியாமயே வந்துருது அனா மனதுல இருந்து வர வார்த்த இல்ல அது கோவத் வெளிப்பாடுல இருந்து வந்துருது அனா அது அவுங்கள‌ எப் படி வந்து மனசுல வந்து காயோ ஏற்படுத்தன்னு நம்ம அப்ப அறிய மாட்டுக்கறோ அனா அவுங்களுக்கு என்ன தோணு நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து தூக்கி வளத்து கீழ ஒக்காராம கால் வலி அது இது சாப்பாடு சமையல் முடியாதுன்னா ஃபுல்லா பாத்துருப்பாங்க இப்ப நம்ம வந்து கோவத்துல என்ன அப்டி ஆனா இப்போ எந்த அளவுனா தாய பாத்து ஒரு சீன் கூட சொல்ல கூடாதுன் சொல்லி நபிகள் நாயகம் எதோ சொல்றாங்க சீன் கூட தாய பாத்து சொல்லிராத அவுங்க அவங்க வயசான காலத்துல அவ நோக்கிப் சீன்னு ஒரு சொல்லு சொல்லீறாதன்றாங்க
ம்
ஆனா நம்ம இதெல்லா தெரிந்தாலு மனிதன் என்ற அடிப்படையில நம்மலே சில டைம்ல கோவப்பட்டர்றோ நா என்னையு சேர்த்து சொல்ற அது வந்துருது ஆ ஆவன் த்தரது அப்பறோ தா நம்ம யோசிக்கறோ நம்மோ பேசிட்டோமே உடனே தோணுது பேசிட் அனா மன தளவுல யாரையுனு நம்ம இது பண்றதுல்ல அந்த சி சூழல் சூழல் சொல்ற அந்த சூழல் உருவாயிருது
கண்டிப்பா
ஆனா அது நம்மே கட்டுப்படுத்தீட்டு இருந்தாதா
இல்ல இன்னொரு விஷயோ இன்னொரு விஷயோ என்னன்னா எனக்கு மனசுல பட்டது இப்ப அவுங்க கேட்டு நம்ம செய்ற செய்றத விட அவுங்க கேக்காம செய்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஏன்னா அது நெறைய ஃபீல் ஆது ஏன்னா இப்ப நம்ம சின்ன வயசுல வந்து இருக்கும் போது நம்ம கேக் காமே வந்து மற்று விஷயலா தூங்கிருப்போ அனா வந்து அப்பா புடிச்சத வாயின்ட் வருவாங்க அது மாரி அம்மா வந்து இப்ப ஸ்கூல்லுக்கு போயிட்டு வரும்போது செஞ்சு குடுப்பாங்க அவ கேக்காம நெறைய பண்ணுவா
ஆ
ஆ அவங்க வா வயசாகும் போது ஒரு விஷயங் கேக்கறக்கு அவ்ளே யோசிச்சி அப்ப கேட்கும் போது அப்ப அந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் இருக்குமா அந்த அளவுக்கு ஒரு கேப் பு ஏனா நம்ம என்னதா பெத்த மகனா இருந்தாலு மகளா இருந்தாலு ஒரு விஷயோ கேக்கறதுக்கு ஆயிர தரோ யோசிக்கறாங்க அனா நம்ம அப்டி கெடையாது சின்ன பிள்ளையா இம்போ உடனே க அழுது சண்ட போட்டு வாங்குவோ அவுளு அத வந்து தியாகத்தோடு அவுங்களுக்கு துணி வாங்கறாங்களோ இல்லயோ நம்மளுக்கு வந்து செஞ்சி குடுத்துருக்காங்க அனா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து நெறைய எடத்துல பாக்கும் போது கேட்டா ஏ புள்ள சந் சண்ட போடு தப்பா எடுத்துக்கறோ அந்த அளவுக்கு பாக்கும் போது அது மன வேதனையா இருக்கு அனா நம்ம முயற்சி பண்றோ நா லா வந்து இப்ப கேக்கா மே எத வேணுமா அது வேணுமா என்ன பண்றீங்க அப்ப டெலி போன் பண்ணி விசாரிக்க அந்த இது பண்ண போ அவுங்க கொஞ்சோ மகிழ்ச்சியா இருக்கணுன் தோணுது
அது உண்மதா
இது நம்ம பண்ணல
அனா இன்னொன்னு என்னன்னா நம்ம நம்மளோட இயல்பு இப்ப நம்ம எப்டி யோசிப்போ நம்ம புள்ளைங்களுக் வேண்டி பணத்த ஒரு பொருட்டாவே நெனைக்க மாட்டோ எவ்ளே வேணா செலவு பண்ணுவோ கேட்டது வாங்கி குடுபோ கேக்காததையு வாங்கி குடுபோ அப்டி பாத்துப்போ புள்ளைங்கள
கண்டிப்பா
ஆனா நம்மளுக்கு என்ன ஆகுனா அதே அளவு நம்ம தாய் தந்தைட்ட வந்து அது பண்ற இந்தளவு அங்க நம்ம காட்ட வந்து நம்ம மனது யோசிக்கிறது இல்லன்றே இப்ப புள் ஆ புள்ளைங்களுக்கு என்ன வேணா ட்டு எல்லா கேட்டது கேக்காதது எதா ஆனா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக் இங்க வந்து ஒருவா ஒரு லட் சருவா செலவு பண்ணா கூட அசல்ட்டாக ரெடியாக இருக்கக்கூடிய தாய் தாகப்பன் புள்ளைங்களுக்கு வேண்டி அதுலேயே ஒரு இருவ தஞ்சாயிரோ அம்பதாயிரோ அம்மா அப்பாக்கு ஒடனே எதா செலவு பண்ண ரெடியாருக்க இல்ல
இல்ல
சூழல் அமையிது தேவைகள் அமையிது ஆனா இந்த டி ஃபரண்ட்ஸோட இப்ப பாத்தீங்கனா எங்களோட அது உண்மதா இப்ப வந்து நம்ம வந்து பக்காவா இருக்கோணு சொல்ல முடியாது நா உண்மையான நிலவரத் த சொல்றே இப்டித்தான இருக்கு இப்ப ஸ்கூல் ஃபீஸ் னா கூட புள்ளைங்களுக்கு தெரண்டு போய் கட்ரோ ஒன்ற லட்சோ ரெண்டு லட்சோ ஆகுது அதே அம்மா அப்பாக்கு ஒரு பத் தாயிரோ இருவதாயிரோ அந்த செலவு இந்த செலவுனா அது அது பேசக்கூடிய பொருள் மாரி வருது நல்ல சிந்திச்சு பாத்தா அது பெருசே இல்ல இப்ப நம்ம புள்ளைங்களுக்கு வந்து நம்ம எப்டி யோச்சமோ அதுமாரி தா அவுங்க நம்ளுக்கு யோச்சாங்க
கண்டிப்பா ஆ
கரெக்டுங்ளா எல் எல்லா தாய் தகப்பனு தந்த பத்தி யோசிக்கத விட பிள்ளைக பத்தி தா மொதல்ல யோசிப்பாங்க
கண்டிப்பா
அப்புள்ள காலங்கள் வந்து இப்போ எங்க அம்மா எங்க அம்மாவோட அப்பா எங்க அம்மாவோட அப்பானா தாத்தா சொல்றே தாத்தா
ஆமா ஆமா
தாத்தா வோட அப்பாக்கு வந்து பத்தம்போது பசங்க
ஆ
பத்தம்போது பசங்க முதல் மனைவில பத்து அவுங்க எறந்துட்டாங்க அப்றோ ரெண்டாது கல் அதுல ஒம்போ பத் தொம்போது பசங்களு
ஓ ஹோ
எங்க அப்பா வந்துட்டா எல்லா நிப்பாங்ள நைனா ஒரு ஆளு மறுபேச்சு பேசாது
ம் ம்
இங்க ஒரு புள்ளயே எடுத்து நம்ம வாயில ஏறி அடிச்சிரு வேண்ட்டு திருப்பி திருப்பி பேச முடியு
இப்ப உள்ளது என்ன இன்னொன்னு நம்ம அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் அந்த அது என்ன மொத வந் இது ஒட அப்பான்ற மாரியே இன்னு கல்யாணமே முடிச்சாலுமே அப் பாக்குன்னு ஒரு மரியாத அது அந்தே ஆனா இப்ப அப்டி கெடையாது இப்ப வந்து அது நம் நம்ம தா பயப்பட்ற மாரி இருக்கு செரி நம்ம என்னான ஓவரா பாச வெக்கிறமோ அந்த இருக்கு ஏனா மொ அந்த அந்தளவுக்கு வந்து பாசங்காட்ட மாட்டாங்க மனசில வெச்சிருப்பாங்க கேக்கறத வாங்கி குடுப்பாங்க ஆனா வந்து ரொம்ப ரஃபா இருப்பாங்க ஆனா இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து ரொம்ப மீறி அன்பு காட்டி அது வந்து செய்றோ அ அது நல்ல விஷயமு இருக்கு அத எடுத்து கெட்ட விசியமாவு இருக்கு ஆமா ஆனா நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம எப்டி நம்ம தாய் தகப்பன் அன்பு செலுத்துறோமோ அத பாத்து இந்த பிள்ளை ஓ நம்ம இப்பில்லா அன்பு செ பண்றாங்க அம்ம த தாத்தா பாட்டி அ அந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்வா அத நம்ம மிஸ் பண்ணிறோ சில நேரத்துல
இல்ல இப்போது நடமுறையா இல் நம்ம பழக்க முறையானு தெரில ஏனா அந்த காலத்துல அப்டி வளத்தாங்க நம்மளா ஸ்ட்ராங்கா இருக்கு மனது அளவுலையு உடல் அளவுலையு ஆனா இப்ப உள்ள பிள்ளங்க மனது அளவுலையு உடல் அளவுலையு ஸ்ட்ராங் மனது அளவுல ஸ்டராங் இல்ல இதனால சீக்கிரோ வர் த்தப்படுறாங்க அழவ வந்துடுது அப்பறோ வீட்ல ஒரு பொருள் நம்ம கேட்டு கூட வாங்க மாட்டோ வாங்கி தர முடியாத நெலைம கேக்கவு மாட்டோ பேசவு மாட்டோ
கண்டிப்பா
இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லா இதுதானே இதா சர்ப்ரைசா இதுதானே அதான மாரி நம்ம வந்து அளவுக்கு மீறி குடுத்தனா அவுங்களுக்கு அந்த அருமைகள் அவ்வளோ தெரிய மாட்டேக்கு
ஆமா ஆமா
இப்போ வள் வள முறை பாத்தீங்கன்னா அப்ப அவுங்க செஞ்ச வளர்பபு சரியான வளர்ப்புபாங்க ஏனா அது மரியாதையா இருந்தது ஒரு அளவு கோலு இருந்துது இப்ப அல்லி சில இடத்துலல்லா சொல்லி வளக்குறாங்க கஷ்ட நஷ்டங்கள் சொல்லி வளக்குது நல்லதுன்னுவாங்க ஆனா ப் இப்போ வந்து பெற்றோர்கள் நெனைக்கிறது வந்து பிள்ளைங்கள எதுவு தெரியாம ஃபுல்லா நல்லா வளக்கணு
இல்ல நம்ம அப்படி நெனை ச்சாலுமே இல்ல நம்ம சிலது நெனைச்சாலுமே இப்ப என்ன சொன்னா நம்ம ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க இவ என்ன பிள்ளைகளுக்கு செய்யாம யாருக் செய்யப் போறீங்க அப்டின்னு சொல்லி அவுங்க ஒரு சண்டைய போடம்போது நம்ம அத வந்து தவிர்க்க முடியாத சில சிட்டிவேசன் வருது அது வந்து ஆமா அது நம்ம யார கொற சொல்றதுன் தெரில ஆனாலு
நம்மளு கரெக்ட் கெடையா நம்மளு வந்தனா நம்ம வளந்த விதத்த வச்சுட்டு எல்லாமே பண்ணணு நெனைக்கிறோ
கண்டிப்பா
நம்ம வந்து ஆசைகள வெளிய சொன்னதே கெடையாது வாழ்ந்த காலத்துல சிலது வரப்பப் பல ஆசைகள் இருக்கு அது கேட்ருகக்கூட மாட்டோ பல இது நல்ல விளாடகூட திறமைகள் இருந்து அதுல போ முடியாம இருந்தது கேட்டது கெடையாது இப்ப நம்ம அந்த எல்லா எடத்துலயு நம்ம பசங்க இற க்யுட்டு விளாடணும்னு பாக்குறோ அதுப் போ அது பண்ணு இது பண்ணு நீ நல்லா செயல்படு அந்த மாரி நம்மளோட எண்ணங்கள் இப்பிடி இருக்கு அது கால சூழல் நம்ம மாத் த்த முடியாதுனா பொதுவா எல்லாருவிட்டயு இதுக் கா காம பொதுவா தான இருக்கு காமனா இருக்கு எல்லாரு இப்டிதா அது எல்லா காமனா தா இருக்கு நம்ம அந்த மாரி வ வா வாழ்ந்துட்டு இருக்குறோ அதே நம்மலு முடிஞ்ச அளவு கரெக்ட்டா இருக்க ட்ரைப் பண்ணலா அவ்ளோ தா
அவ்ளோதா அவ்ளோதா முடிஞ்சது அன்பு செலுத்துவோம் தாய் தகப்பனா பாப்போம் நல்லது செய்வோம் ஆமா
கூட பொறந்தவங்களா இருக்காங்கல எத்தன பேர் கூட
ஆமா ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி
எல்லா கல்யாணம் முடிஞ்சுருச்சா சூப்பர் எல்லா பக்கத்துல இருக்காங்களா தூரம் இருக்காங்களா
ஆமா பக் கொஞ்ச ரெண்டு பேர் பக்கத்துல ரெண்டு பேர் தூரத்துல இருக்காங்க
தூரன்னா
தூர்னா பக்கத்துல தா ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் ஆமா ஆமா ஆமா அவ்ளோதா அவ்ளோதா ம் ம்
அப்போ வீட் மீட்டிங்லா போடுவீங்களா வாரத்துக்கா மாசத்துக்கா
ஃபஸ்ட்டு பேசுவோ அது நம்ம வ் செட் ஆகாது நெனச்சா ஜூம் கால்ல பேசுவோ எல்லாமே பேசுவோ நம்ம மாமா ஒருத்தருக்காரு சித்தி அம்மா அக்கா தா அக்கா இருக்காங்க அக்கா வீட்டுக்காரு இருப்பாரு
ம் ம் ம் ம்
நல்லா பேசுவோ நம்ம அதெல்லா ஃபிரீயா நேர கெடைக்கு போது பேசுவோ
ஓகே
வருஷத்துக்கு ஒரு தடவ ரெண்டு தடவ கெட்டு கெதர வச்சு